வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா
வணக்கம் தோழி நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க சாப்ட்டீங்ளா மத்தியான சாப்பாடு
மதியம் சாப்ட்டேங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஓ சாப்ட்டங்க சாப்ட்டங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அங்க
இன்னைக்கு வந்துட்டு பி ரியாணிங்க எங்க வீட்ல நாங்க சமைக்கல பக்கத்து வீட்ல இருந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்ல எங்களுக்கும் அவங்களுக்கும் குடுத்தனுப்பிட்டாங்க
சேரி சேரி ஓக்கே ஓக்கே ஓக்
அதனால நாங்க இன்னைக்கு சமைக்கல மார்னிங் வந்து சிம்ப்ளா இட்லி தேங்கா பொட்டுக்கல்ல சட்னி செஞ்சோ அது சாப் டாச்சு மதியத்துக்கு பிரியாணி வந்து ட்டு அ வந்திருந்தது அத சாப்ட்டுட்டோ நைட்டுக்கு தாங்க ஏதாவது டிப் பண்ணிக்கலாமா இல்ல என்ன பண்ணலான்ட்டு பிளான் பண்ணணு சாதம் அப்படின்னா கொஞ்சோ கஷ்டம் டிஃபன்னா மாவு இருக்கு அதை வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
எங்க வீட்ல இன்னைக்கு ப என்னது தட்டப்பயிர் கொழம்பு முருங்கக்கா உருளைக்கிழங்கு கத்திரிக்கா எல்லா போட்டு தட்டப்பயிர் கொழம்பு வச்சிருந்தே மார்னிங் அதுவே தோசைக்கு ஆப்டர்நோன் ரைஸ்கு
உம் நைட்டுக்கு டிஃப்
நைட்டு சப்பாத்திக்கு அதே தா எல்லா வேலையு மார்னிங்கே முடிஞ்ச்சு எல்லா வேலையு மார்னிங்கே முடிஞ்ச்சு இப்ப வந்து அ இப்ப வந்துட்டு மறுபடி அ வீடு கூட்டி பாத்திரம் கழுவிட்டு சப்பாத்தி மாவு பெனஞ்சன்னா முடிஞ்சுது வேலை முடிஞ்சிரும்
ஆமாங்க ஆனா சப்பாத்தி இன்னும் போது ஒண்ணு ரெண்டு ஒண்ணு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னாக்கா சப்பாத்தி செய்யறதுக்கு உங்களுக்கு இதுவா இருக்கும் நறைய பேர் இருந்தாங்கன்னா அது மாவு நம்ம இது பண்ணிட்டே இருக்கணு இல்லையா உருட்டிட்டே இருக்கணு
ஒண்ணும் இல்ல எங்க வீட்டுக்காருக்கு மூணு எனக்கு ரெண்டு எங்க தம்பிக் கு என்னோட பையன் ஃபோர்த் ஸ்டேண்டர்ட் படிக்கிறா அவனுக்கு ஒரு மூணு அவ்ளா தாங்க மொத்தமாவே எக்ஸ்ட்ரா வேணா ஒரு ரெண்டு வேணா சுட் டு வச்சிருவே வேண்னா சாப்
உம் உம் நாங்க இங்க வந்துட்டு ஆமா எங்கன்னோட மா மாமியார் கேப்பாங்க ஒனக்கு மூணு போது எனக்கு அஞ்சி வேணு அவுங்களுக்கு
ம் ம்
அவங்களுக்கு அஞ்சி வேணுனுவாங்க எனக்கு ஒனக்கு ரெண்டு போதுமா மூணு போதுமானு கேப் பாங்க என்னோட பசங்க சாப்டவே மாட்டாங்க அதுனால சும்மா ஒரு கணக்கு ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒன்னொன்னு படிக்கிற பைய இருக்கா அதுனால அவனுக்கு ஒன்னே ஒன்னு பண்ணி என்னோட ஹஸ்பண்ட்கு அஞ்சி இல்ல ஆறு அந்த மாதிரினு சொல்லுவாங்க அ எனக்கு வந்துட்டு சப்பாத்தி மாதிரி ஆமா நீ இவ்ளதா சாப்டுவ ஆனா அவுங்க எவ்ளோ படுவாங்கனு அவுங்க முடிவு பண்ணிருப்பாங்க இவ்ளோ தூரம் இருந்தா போது எண்ணுவாங்க எண்ணிட்டு இது போது அப்டினுவாங்க ஆக்சுவலா ஒரு சில டைமுக்கு நமக்கு அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும்போது உன்னு நம்ம சாப்புலானு போல தோணு எனக்கு டைமுக்கு அவுங்க ஆக்சுவலா சொல்லிடுவாங்க என் ஹஸ்பண்ட்கு இவ்ளோ தூரோ அப்டினு சொல்லிட்டு அதுனால சேரி விடு அவுங்க வெளியில போயிட்டு நமக்காக தான வேலைக்கு போறாங்க இது பண்ணிக்கிறாங்கன்ட்டு ஃபுட்டு்லலா வந்துட்டு நெறைய காம்ப்ரமைஸ்ங்க ஒரு ஹெல்தி ஃபுட்டு அந்த மாதிரியவே வந்து எனக்கு கெடையவே கெடையாது
ஓ செரி செரி எங்க வீட விட மோசமா இருக்கும்போல எங்க வீட விட மோ சமா இருக்கும்போல எங்க வீடே பரவால்ல போல இருக்குது எங்க மாமியா எப்டி தெரியுங்களா இவுங்க மானிங் வந்துட்டு எந்திரக்கிறதே நா எனக் எங்க வீட்டுல ஆக்சுவலி நாங்க இப்ப மூணு பேரு மட் தந்ருக்கா ஹஸ்பண்டு ஆ ப நானு தம்பி மட்டுந்தா இருக் எங்க வீடு மட்டு செரிங்களா இங்க நா வந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிச்சிருவ தம்பிக்கு வந்து டீ காஃபி குடுக்க மாட்ட செ எய்டோ செவன் தேர்டிக்கு அந்த மாரி ல இது பரேக்பாஸ்ட் சாப்டுருவோ ரெண்டு பேருமே சாப்டுருவோ ஹஸ்பண்டு வந்துட்டு வகு ஹஸ்பண்டு வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நைட் ஒர்க்கு சோ அவரு டென் தேர்டி லெவன் தேர்டிதா எந்திரிப்பாரு சோ அவரயே நாங்க கன்சிடரே பண்ண மாட்டோ மார்னிங்கே அவனுக்கு டிஃபன் வச்சி குடுத்துட்டு அ டிஃபன் வச்சி குடுத்துட்டு டிஃபனுக்கு சாப்பாடு செஞ்சிரு குடுத்து விட்டுட்டு அப்றோ நா எனக்கு வந்து நா வந் நா எனக்கு பேரியாடிக் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஒரு ஒடம்பு கொறைக்கிரதுக்காக அது நல்ல ஹெல்தியா மட்டுந்தா சாப்டணு அதுனால ஆ மேக்சிமம் ஹெல்த்தியாதா இருக்கு உள்ள ஆ வெஜிடபிள்ஸ் நெறையா போட்டு அந்த மாரிதா செஞ்சிக்குவ அந்த மாரி செஞ்சிக்குவே ஆ ஒரு டூ ஹவர்ஸ்கு ஒரு டைம் நா கண்டிப்பா சாப்டாகணு வேற வழியே இ இல்ல அந்த மாரிதா நட்ஸு இந்த மாதிரி வேற ஏதாவது சாப்ட்டே ஆகோனு அந்த மாரி என்னோட ஹெல்த் கண்டிஷனு இதுவே அவுங்க வீட்டுக்கு போயிட்டுன்னா ஆ மத்தியானோ ங்க ஆ என்னோடது ஃபுல்லா ரொட்டேஷன் முடிச்சற அப்றோ வந்து நா ஒன் ஓ கிளாக்குள்ள ஃபுல்லா சாப்ட்டுருவ அப்ரோ ஆஃப் டுனு சொல்ற ஒரு அப்றோ டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் எந்திரிக்கும் போது அவுங்க கூட கொஞ்சோ சாப்டுவே ஏதாது வெஜ் டெபிள்ஸு இல்ல நட்ஸு ஃப்ரூட்ஸு அந்த மாரி சாப்ட்டுக்குவ அப்றோ ஒன் தேட்டி ஒன்லந்து ஒன் தேட்டிகுள்ள லன்ச் முடிச்சிடுவே அப்றோ மறுபடியு ஃபோர் ஓ கிளாக்ஸ் மறுபடியு ஃரூட்ஸு வேற ஏதாது சாப்பறதந்தா சாப்ட்டுட்டு ஒரு அப்போ ஏ மார்னிங் காஃபி குடிக்க மாட்டே மார்னிங் ப்ரோட்டீன் பவுடரு குடிக்கோனு அப்றோ வந்து ஈவினிங் வேணா எப்பவாது தோணுச்சின்னா ஒரு காஃபி குடிப்ப அவ்ளோதா அதுக்கப்பறோ மறுபடியு ஆஃப் நைட் வந்து அ செவன் தேர்ட்டிக்குள்ள டின்னர் முடிச்சிருவோ மேக்சிமம் செவன் தேர்ட்டிக்குள்ள நானு தம்பியு முடிச்சுட்டு எயிட் ஓ கிளாக் அவன தூங்க வைக்க போயிடுவே பெட்டுக்கு எங்க ரொட்டேஷன் இது இல்ல இல்ல அ என்னது
எயிட் ஓ கிளாக்கே பையன் தூங்க வச்சுருவீங்க
அ தூ அவன தூங்க வைக்க போவே பட் எயிட் தேர்ட்டிக்குள்ள எயிட் தேர்ட்டி ஆயிரு அப்டியே கத பேசிட்டு அன்னைக்கு நடந்தது இல்ல இல்ல இல்ல சொல்றத கேளுங்க இதுவே ஆக்சுவலி இதுவே அங்கயா இருந்துச்சுன்னா எங்க மாமியார் வீடு இருந்துச்சுன்னா அங்க எப்டி இருந்தாலு அவங்க என்ன தெரியுமா இங்க வருவாங்க, இல்லாட்டி எங்க நா கொழுந்தனார் வீட்டுக்கு போவோ எல்லாரு இல்லாட்டி எங்க நாத்தனார் வீட்டுக்கு போவோ, அவங்க எல்லாருமே இவங்க கூட சேந்தவங்கதா அவங்க அதா எங்க ஹஸ்பண்டோட தம்பி எங்க அ ஹஸ்பண்டோட அக்கா எல்லாருமே இங்க கூட சேந்தவங்கதா அவங்க மார்னிங் எந்திரிக்கிறதே எயிட் நையனுக்கு அப்பறோ ஒம்போது மணிக்கு பத்து மணிக்குதா காஃபி குடிப்பாங்க, அப்றோ வந்து இந்த வடிவேல் சொல்வான் பாத்தீங்க ஒரு கா ஒரு காமெடி வெட் விடிஞ்சிரு அப்டிங்கிற மாரிதா அப்பறோ பதினொன்டற பன்னெண்டு மணிக்குதா பிரேக்பாஸ்ட்
அ
அ அந் அப்றோ ப அப்பறோ மெதுவா லன்சு ரெடி பண்ணா பிரிப்பேர் பண்ணி ஒரு மூணு நாலு மணிக்குள்ள எப்படியாவது போட்டுருவாங்க நம்மளுக்கு பசி உசுரு போயிரு
அந்த நீங்க நடுவுல அது வரைக்கும் ஏதாவது வந்துட்டு ஸ்நாக்
வேற என்ன பண்றது அது மாரிதா பண்ணது அங்க ஹெல்தியாவு இருக்காது ஹெல்தி
நீங்க இங்கிருந்து போகும்போது எடுத்துட்டு போயிணு நட்ஸ் அதெல்லா சொல்றீங்கல்ல சும்மா ஒரு நாலு நாலாவது வாயில போட்டு மென்னுட்டு இருக்கலாம் இல்ல அந்த டைமுக்கு
கெடைக்கறது எடுத்து அப்படிதா பண்ணிட்டு இருக்குவே நா வேற வழியே இல்ல இவங்க கூட பெரும் இம்சியா போகும் நம்மளுக்கு மார்னிங் சி க்ஸ் ஓ கிளாக்கே முழிச்சு பழகிட்டேனா எல்லா எல்லா எனக்கு இதுல வேணா ஒரு குடுப்பன என்னன்னா எல்லா வீட்லயும் மாமன்னர் மாமியா எதிர்பாக்கு வாங்களா சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிப்பாங்கனு ஆனா அந்த விஷய யம் எங்க வீட்ல எல்லா தேவையே இல்ல நைன் ஓ கிளாக் நீ டென் ஓ கிளாக் கூட எந்திரியுமா அப்டிம்பாங்க அப்டிம்பாங்க பட் எனக்கு நா சி க்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் ஃபைவ் பார்ட்டி நைன் ஃபைவ் பார்ட்டி ஃபிப்டிக்கு‌ எனக்கு முழிப் வந்துரு எனக்கு, பட் அவங்க கல்லா அப்படிதா தூங்குவாங்க அவங்க நாத்தனார் ஃபேமிலி அப்படிதா அவங்க தம்பி ஃபேமிலி எல்லாரு அப்படிதா எங்க போனாலு எனக்கு அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு அவங்க அப்படிதா அப்பறோ அ ஈவினிங் டிஃப ஆமா அப்பறோ வந்துட்டு ஹெல்தியா இல்ல எல்லாருமே அங்க கொழந்தை இப்டி இவ்வுளோண்டு ஒரு வயசு கொழந்தையா இருந்தாலு காஃபிதா குடிக்கோனு காஃபி டீ தா ஓ வயித்துக்கு என்னது அ பால் கு பால் குடுக்க மாட்டாங்க, காஃபி டீ தா குடுக்கோனு என்ன காஃபி டீ நீ என்ன காஃபி டீ குடுக் காம வளக்கற பசங்கள அப்டின்னு நம்மளையே புடிச்
ம், ம், ம்
திட்டிட்டு ஒரு எப்போ நைட்டு ஒரு பசங்களுக்கு ஏ ஏ ‌எம்‌ கச் சின்ன வயசுல இந்தே எம் பையனுக்கெல்லா‌ நா செவனோ கிளாக்கெல்லா சாப்பாடு ஊட்டி அந்த மாரி வளத்தவ அங்க போனன்னா நைனு நைன் தேட்டி இல்லாம சாப்பாடு குடுக்க மாட்டாங்க யோஸ் தாமே நைன் து மேக்சிமம் அதுவே நா பிரிப்பேர் பண்றதுனால் தா அதுவு நா பிரிப்பேர் பண்றதுனால்தா நா போனன்னா நா பிரிப்பேர் பண்றதுனால தா கொஞ்சோ குயிக்காவது ஆகு அப்றோ எங்க வீட்டுக்காரே எனக்கு பாத்தாரு என்னோட ஹெல்து னு ஹெல்த் கன்டிஷன் பாத்துட்டு எங்க வீட்டுக்காரு நீ என்ன பண்ற உணமேல் நீ போய் ஹோட்ல போய் சாப்ட்டு வந்துட்டு இது தெரியாத மாரி இருந்துக்கோ அவுங்க சாப்டப்போ மறுடியு நா செகண்ட் டைம் எப்டி இந்தா சாப்ட்டுதான ஆகனோ அப்ப செகண்ட் டைம் அவுங்க கூட சேந்து சாப்ட்டுக்கோ அதா உனக்கு பஃர்ஸ்ட் டைம் அவுங்கள பொறுத்த அளவுக்கு அவுங்க ஃபர்ஸ்ட் டைம்மு உனக்கு செகண்ட் டைம் அளேதே ஆ எங்க வீட்டுக்காரு அ அப்டியே டிஃப்ரெண்ட் அவுங்க அவுங்க கூட எல்லா யாரு சேக்க மாட்டங்க அவுங்களுக்கு எப்டி தெரியுங்ளா வெடிய வெடிய படம் பாப்பாங்க அப்டி ஆ ஆ நம்மளுக்கு ஹாப்போ பாக்கலா பாக்க வேணானன்னுலா சொல்ல ஒரு இப்போ ஒரு நைன் ஓ கிளாக் ஆரம்பிச்சு ஒரு டூவ ளோ கிளாக் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் பாக்கலா
ஒரு ஃபோரு ஃபைவு சிக்ஸ்சு அந்த மாரி கூட விடிய விடியல்லா முழிச்சு பாப்பாங்க படம்னா
எல்லா சேந்துட்டாங்ன்னா அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க நம்மளுக்கு அந்த மாரிலா செட் ஆகாது அந்த எங்க வீட்டுக்கார அப்டியே மாறிட் டாரு எனக்கு கொஞ்சோ
ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ம் எங்க ஆ கேக்குதுங்க எங்க வீட்ல எப்டின்னாக்கா நா எழுந்திரிக்க கொஞ்ச லேட் டாதா எழுந்திருப்பே எனக்கு வந்துட்டு நா ஃபீட் குடுத்துட்டுருக்கேன் எனக்கு பொண்ணு வந்துட்டு ஒன்ற வயசு இருக்காங்க எல் கே ஜி படிக்கிற பைய இருக்கா அதனால அவ சேட்ட பண்ணி அவன் தூங்கறதுக்கே லெவன் லெவன் தேர்ட்டி கிட்ட ஆயிடு அவுங்க அப்பா தூங்குனா தா அவரு தூங்குவாரு ஏம் பைய பொண்ணு கொஞ்சோ அப்டியே விளையாடி ட்ருப்பாங்க அப்றோ அவுங்களுக்கு ஃபீட் குடுத்தா தா அவுங்க தூங்குவாங்க அவுங்களும் அதுவு ஈவினிங் வந்துட்டு கொஞ்சோ லேட்டா தூங்கி ஒரு செவன் தேர்டி எய்ட் ஓ கிளாக் போல எழுந்திரு ச்சாங்னா அவுங்க நைட்டு தூங்கறது லேட் ஆகு தூங்காமலே இருந்தாலு சிடிச் சின் அழுதுட்டு ஒழுங்கா சாப்பிடாம அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க
நீங்க வந்து டைம் மாத்துங்க நா ஏ பையனுக்கு அப்டிதா இவுங்கல்லா அப்டிதா பண்ணுவாங்க
எப்டி பாத்தாலுமே வந்துட்டு மாமியார் வந்துட்டு டிஃபன் ரெடி பண்ணிடுவாங்க மாமியார் வந்துட்டு டிஃபன் ரெடி பண்ணிடுவாங்க எங்க வீட்ல நா வந்துட்டு
இந்த கால் முடிஞ்சோனே நா பண்றே கால் வெயிட் பண்ணுங்க சரிங்ளா இந்த கால் முடிஞ்சோனே நா கால் பண்றே ஆப்ல வெயிட் பண்ணுங்க
ம் சரி சரிங்க அதுதாங்க போயி ட்ருக்கு மாமியார் வந்துட்டு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருவாங்க ஏ பையன நா எழுப்புவே எழுப்பறதுக்கே ஸ்கூலுக்கு போறதுக்கு எழுப்பறதுக்கே எனக்கு டைம் ஆயிட்டே இருக்கு எழுந்திருடா எட்டு மணில இருந்து குரல் கொடு குடுப்பே எழுந்திரி எழுந்திரி எழுதுறினுட்டு ஆனா அவரு ஒன்பது மணி கூலுக்கு அவர் ஏந்திரக்கிறதே ஒன்பதே கால் ஒன்பது பத்து அந்த மாரிதா ஏந்திர ப்பா பத்து மணிக்கு ஸ்கூலுக்கு போவார் பத்து மணி இல்ல பத்து ஆகப் போகுது ஒரு சில டைம் பத்து மணிக்கு மேல கூட ஆகு ஏன்னா அவனை கூப்ட்டு போய் விடுற டைமுக்கு இங்கங்க எங்களுக்கு குடி தண்ணி வந்துரு அந்த தண்ணிய அப்புறம் மிஸ் பண்றோமா மாமியார் வந்துட்டு என் குழந்தையு பாத்துக்கணு தண்ணியும் பாடிக்கணும்னா கொஞ்ச அவுங்களுக்கு கஷ்டோ அதனால தண்ணி வந்துருச்சு அப்டினு போது புடிச்சு வச்சுட்டு போவே அப்டி நாங்க போற வழியிலதா டேங்க் வந்துருக்கு அப்டினா அவசர அவசரமா போயிட்டு அவன விட்டுட்டு வேக வேகமா நடந்து வர மாதிரி இருக்கு உக்காந்தத்திலயுமே அந்த புருக்காவலா கலட்டி வச்சுட்டு ஆ தண்ணி அடிச்சு குடி ச்சி அது கொஞ்ச நேர ரிலாக்ஸ் ஆவறதுக்கு கொஞ்ச நேர ஆகும் என்னோட ஃபுட்ஸ் எல்லாமே நா லெவன் லெவன் தேர்ட்டி தாங்க மார்னிங் டிஃபனு மதியமு என்னோட பையனுக்கு த்ரீ ஓ கிளாக் முடியு போய் அவன கூப்ட்டுட்டு வந்து நா உக்காந்து சாப்பற ட்டு முடிக்கறதுக்கு ஃபோர் ஃபிஃப்டீன்ட்ட ஆயிரு ஆனா எனக்கு ஏ புள்ளைக் ஊட் னதுக்கப்பற நம்ப சாப்ட்டா தா எனக்கு சாப்ட்ட மாதிரி இருக்கும் ஏனா ஆ வந்து ஸ்கூல்ல வந்துட்டு டுவெல்வ் ஓ கிளாக் அந்த மாதிரி சாப்ட்டு முடிச்சுட்ருப்பா அதுவும் ஒழுங்கா சாப்ட்டானா இல்லையான்றது தெரியாது அதனால வந்துட்டு அவனுக்கு அந்த மா திரி வந்துட்டு வந்தா அவனுக்கு ஒரு நாலு வாயாவது நல்லா ஊட்டிட்டுதா நா சாப்டுவ பொண்ணுக்கு ஊட்டி நானு ஊட்டுவே இல்ல மாமியாரு ஊட்டுவாங்க அது வந்து ட்டு ரெண்டு பேரும் பாத்து இது பண்ணி ஆனா சமையல் பொறுத்த வரைக்கு மாமியார் தா மத்த எல்லா வேலையு நா பாத்துப்ப ஒரு செல டைம் பாத்தர அவுங்க வெளக்குவாங்க அப்டி இல்லனா பாத்தர வெளக்குறது வீடு பெருக்கறது வீடு தொடைக்கிறது துணி தொவக்கிறது அவுங்க துணியலா மிஷின்ல போடுவே என்னிதுஎன் பசங்ளோடது எல்லாமே கையாள ஒ ஒன்ன விட்டு ஒரு நாள் இருக்கிற துணி கையால தொவச்சிருவே மிஷின நகத்த முடிலங்க
ம்
ஆ நகர்த்த முடில ஒரு ப்ளேஸ் லருந்து இன்னொரு ப்ளேஸ்க்கு நகர்த்தி வச்சு வீட்ல அமைச்ச எனக்கு வழியே தெரியாது அத சொன்னாலும் கேக் இருக்க மாட்றாங்க இதுக்கப் காமிச்சதுக்கு நீங்க வந்துட்டு வீட்ல பண்ணாதீங்க அப்டின்றாங்க தண்ணி புடிக்கறதே வெயிட்டு தா அதுல்லாம மிஷின தண்ணி